ஹலோ மேம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நாங்க நல்லா இருக்கங்க சாப்டீங்ளா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்டீங்ளா
ஆ நாங்க இன்னு சாப்பிட்லங்க என்ன சமையல் இன்னைக்கி
நா இன்னைக்கி கத்திரிக்கா கார கொழம்பு
ஓ கத்திரிக்கா கார கொழம்புங்ளா எப்டி பண்ணுவீங்க கத்திரிக்கா கார கொழம்பு
கத்திரிக்கா கார கொழம்பு தக்காளி சட்னி மாதிரி கத்திரிக்கா போட வேண்டியதா
தக்காளிச்சட்னி மாறி செஞ்சா கத்திரிக்கா போல ஆ அதெப்டிங்க காரக் கொழம்பாகும் அதாவது காரக் கொழம்புன்னா அதுல வந்து மசாலாவெல்லா ஹேட் பண்ணி கொஞ்சோ புளி ஊத்தி கார்னு அதுக்கப்புறோந்தா நா கத்திரிக்காயெல்லா போட்டு கத்திரிக்கா வந்து என்ன சொல்வாங்க எண்ணெயிலயே மொரு மொருக விட்டு மொருகலாக்கபட்
அது அது வந்து நீங்க சொல்றது வந்து எண்ணெ கத்திரிக்கா
ஓ எண்ணெ கத்திரிக்காங்ளா நா செஞ்சது இல்லைங்க அதனாலதா உங்க கிட்ட கேக்றே
ஆ அது எண்ணெ கத்திரிக்கா இது நார்மல் தா அது வெங்காயோ தக்காளி எல்லா வதக்கிட்டு
மொத்தத்துல தேங் தக்காளி சட்னில கத்திரிக்காய போட்டீங்கன்னா
ஆமா கடைசியா கடைசியா கொஞ்சோ கத்திரிகாசட்னில கத்திரிக்கா கார கொழம்பு கடைசியா கொஞ்சோ புளிய வந்து ஊத்தணு அவ்ளோதா
ஓ ஓக்கே ஓக்கே வேணுங்கிற அளவுக்கு நாம்ப வந்து காரோ ஹேட் பண்ணிக்கலா
ஆமா அவ்ளோதா இது வேற கொழம்பு முருங்கக்கா கார கொழம்பு அந்த மாதிரிதா தேங்கா அரைச்சு ஊத்துவாங்க
முருங்கக்கா கார கொழம்பு செய்ய தெரியுவீங்ளா
ஆ செய்வே இதுதா சேம் ஃப்ரோசீஜர் தா
முருங்கக் அதாவது முருங்கக்கா போட்டு செய்யறது
ஆமா கடைசியா வந்து தேங்கா அரைச்சு ஊத்தணு அவ்ளதா
ம் தேங்கா அரச்சி ஊத்தினாதா கொஞ்ச குவாடிட்டி கொஞ்ச அதிகமா கெடைக் கொ கொஞ்ச நல்லா இருக்கு அ திக்கா கிடைக்கு அதுல கொஞ்ச என்ன சொ ல்றது பொட்டுக்கல்ல இந்த மாரில்லா அரைச்சு ஊத்தனும்னா கொஞ்ச கெட்டியா வேணா பத
ஆனா பொட்டு கடல எல்லா அதுல போடணுனு அவசிய இல்ல வெறு தேங்கா அரச்சு ஊத்துனாலே நல்லதா இருக்கு
ம் தேங்கா அரச்சி ஊத்தினா நல்லா இருக்கு
ஆமா
அப்ப மாமனாரு மாமியார் எல்லா இருக்காங்களா அங்க அவங்க எல்லா சாப்டாங்களா
ம் மாமனாரு இப்பதா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் முன்னாடி எறந்துட்டாரு மாமியார் இருக் இருக்காங்க அவங்களு பேஷண்ட் தா டூ டைம்ஸ் வந்து ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க
ஓ ஆன்ஜியோ பண்ணியிருந்தா பா பாத்துக்கறக்கு ஒரு ஆள் வேணு
ஆளு வேணு ஆமா அதனால நா வேலைக்கு எங்கயு போல
செரி செரி
ம்
செரிங்க கொஞ்ச நாள் பாருங்க அதுக்கப்புற நெக்ஸ்ட் எங்கயாவது ஜாப் கிடைச்சா ட்ரை பண்ணுங்க இல்லனா வீட் வீட்ல இருந்து ஒர்க் பண்ற மாரி ஏதாவது சிஸ்டம் ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கலா கண்டிப் இப்ப நெறைய ஜாப்ஸ் இருக்குங்க இன்னைக்கி எவ்ளோ பேர் ஓகேங்
இவ்ளோ நாளு இன்ட்ரெஸ்ட் இல்ல செரி இதுக்கப்புற ஏ சும்மா இருக்கணு ஏதாவது ஏர்ன் பண்ணலாமே
இல்லீங்க உங்களுக்கு கொஞ்ச வீட்டு வேல சரியா இருக்
ஆ ஆக்சுவலி காலைல காலையில லன்ச் பேக் பண்ணும் போதே ல காலையில லன்ச் பேக் பண்றே இல்லையா அப்பவே லஞ்ச் டைம் முடிஞ்சுருது செஞ்சுறே முடிச்சுறே மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்குள்ள எல்லா வேலையு முஞ்சிரு
ஓ காலையிலயே ம மணி ஓ ஒன்பது மணிக்குள்ள எல்ல முடிஞ்சுருதுங்களா
முடிஞ்சுருது அதுக்கப்புறோ ஃபுல்லா சும்மாதா இருக்கே ஈவினிங் வரைக்கு
அப்ப நீங்க எதா ட்ரை பண்ணலாமே கண்டிப்பா ட்ரை பண்லா
ம் சரிதா அதா ஏன்னா எனக்கு கொழந்தைங்க இல்ல இன்னு மேரேஜ் ஆயி டூ இயர்ஸ் ஆகுது ம் ஆ ஆ ஃப்ரீயா தான இருக்கே சரி எதாது ட்ரை பண்ணலாமேனா
து நீங்க ஜாப் பண்ண ட்ரை பண்ணாலு கூட அங்க போய் செட் ஆனதுக்கு கப்புற நாளைக்கி பேபிஸ் இந்த மாரி வந்துட்டா கூட மறுடியு விட வேண்டிதா இருக்கு அதனால வீட்ல‌ இருந்தே சி ஸ்டம் வொர்க் இந்த மாரி அ கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா சடனா பிரேக்கப் பண்ணிக்கலா ஏன்னா அ
பண்ணிக்கலா ஆமா ம்
த்தெல்லா இருக்குங்க ஃஆப் டே ஒர்க் ஒர்க் பண்ற மாரி
ம் இனிமேல் தா ஆ இனிமேல் தா கொஞ்சோ ஆமா ட்ரை பண்ணனு
நெறைய ஒர்க் இருக்குங்க இந்த ஐ டி ஃபீல்டுல எல்லா நெறைய பேரு வீட்டுல இருந்துதா ஒர்க் பண்றாங்க
ம் ஆமா என்னால இப்போ டைரெக்டா போயிட்டு அங்க ஒர்க் பண்ண முடியாது சரி ஒர்க் ஃப்ரம் ஆச்சு பண்லா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சேல்ரி அந்த மாதிரில்லா கூட இல்ல
ம் ஓகேங்க
சும்மா இருக்குறதுக்கு எதாவது பண்லாமே
ஆமாங்க சும்மா ஈக்கறதுக்கு ம் நம்மளுக்கு என்ன சொல்றது ம் என்ன வெளியில நாலு எடத்துக்கெல்லா போனோம்னா என்ன பண்றீங்க அப்டின்னா வீட்ல தாங்க இருக்கே அப்டின்னு சொல்றதுக்கு க்கு நம்ம ஒர்க் பண்றங்க அப்டின் சொல்றதுக்கு ஓ ளவுக்கு நல்லா இருக்கோ
ஆமா
நான் அந்த மாருதா பண்ணினே எதிர்ப் ஓ அப்ப ‌எங்கனா அந்த அளவுக்கு என்ன சொல்றது எஜுகேசன் எடுத்துக்கல அ டைம் இல்ல குழந்தைங்க இருக்காங்க நானே சம்பாரிக்கணூ அப்படிங்கற ஆச இருக்கு இருந்தாலூ செட் ஆகல
ஆமா இப்ப உங்குளுக் பண்ண முடியாது கண்டிப்பா உம் ஒரு ஃபிப்த் ஸ்டேண்டர்ட் க்கு மேல படிக்கூ போது தா உங்களால பண்ண முடியூ இப்ப பசங்க வந்து அவுங்க வேலய அவுங்ளே பண்ணிக்கிறாங்க யூனிஃபார்ம் அவங்களே போட்டுக்குறாங்க அவங்களே ரெடியாயிற்றாங்க அந்த ஸ்டேஜ்ல வரும்போது தா நீங்க ஃப்ரீயா ஆவீங்க
ஆமாங்க
ம் அது வரைக்கூ எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து உங்கள டிபெண்ட் பண்ணிருக்காங்க
ஆமாங்க எல்லாருமே டிபெண்ட் பண்ணிருக்காங்க வீட்ல அப்றோ
ம்
பண்ண முடியாதுங் இருந்தாலுமே என்ன சொல்றதுன்னா அ
இப்போ பிஃபோர் மேரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரீயா இருந்தோ எந்த டிப் யாரையுமே டிபண்ட் பண்ல ன்னா என்னதா நம்ம அப் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க நம்மளுக்கு சாப்பாடு போட்றாங்கன்னு இருந்தாலூ நம்மளுக்கு வேலைக்கு போனுன்னு தோணல
தோண்ல ஆமா இங்க வந்து வந்து என்ன சொல்றது கண்டிப்பா போகணூ அப்டிங்கிற எண்ணோ இருக்கங்
நம்மகிட்டயூ ஒரு நாலு காஸ் கையில இருக்கணூ
அ கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங் யா யாரையூ டிபெண் பண்ணி இர்க் இருக்க கூடாதுல்லய்
மா எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அப்பா அம்மா சொல்லுவாங்க ஒரு கல்யாணோ பண்ணிக்கறதுக்கு முன்னாடி வேலைக் போய்டு ஏதாவது ஒரு வேலைக் போய்டு நா அப்ப யோசிப்பே நம்ம வேலைக்கி போய் நம்மளே பாத்துக்கற அளவுக்கு நம்மளுக்கு மாப்ள கெடைக்க போறது இல்ல
ம்
கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல மாப்ள தா குடுப்பாரு ஆனா கல்யாணோ பண்ணதுக்கு அப்பறந் தா என்னதா நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலுமே நம்மகிட்ட காசு வேணூ இப்ப நம்ம ஹஸ்பண்டுக்கே ஏதாவது ஒன்னூ செய்யணும்னாலூ அவுரு காசு வாங்கியே நம்ம செய்ய முடியாது இல்லயா
ஆமாங்க ஆமாங்க எனக்கு அது கண்டிப்பா நீங்க சொல்றது உங்களுக்கு தோன்ற மாரியே எனக்குந் தோணூ அது வந்து அவுங்க சம்பாரிக்கிறாங்கன்னா அது அவுங்களுடைய காசு
ம்
என்னோடது ஏ அப்டின் சொல்றதுக்கு நாம்மா சம்பாதிக்கிறது தா ரொம்ப முக்கியோ
ஆமா கண்டிப்பா அதனாலதா இப்ப அவருக்கே ஒரு பர்டே வருது ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுக்கனாலூ அவர்கிட்டே காசு வாங்கி நம்ம செய்ய முடியுமா இப்பயூ நம்மளும் கொஞ்சோ வேல செஞ்சோம்னா நம்ம கிட்ட காசு இருக்கு எட்த்து செய்யலா அதுல ஒரு ஆச திருப்தி இருக்கும் ஆனா ரெண்டு வருஷமா நா எ ஹஸ்பண்ட்க்கு அவருகிட்டயே காசு வாங்கிதா அவருக்கு செய்யுறே
ஓக்கே
ம் எனக்கு புடிக்கல அப்டி செய்யறது இருந்தாலு யாருக்கு செய்ற எனக்கு தான செய்ற எ காசு உ காசுந்தா இருக்கா
அவுங்க அப்டிதா சொல்லுவாங்க இருந்தாலுமே எனக்கு அந்த மாறிதா எனக்கு மனசு இல்ல என்ன சொல்றது முடியலையே அ பண்ண முடியலயே அப்டினு சொல்லி இப் பதாங்க இந்த ஒன் வீக்ல தா இந்த மாறி ஃபோன்ல செரி ஏர்ன் பண்லா
ம் ஆமா நாங்கல்லா யூடியூப்ல நெறையா பாப்பே இந்த கேப்சா என் ட்ரீ அந்த மாதிரில்லா வரும்
யூடியூப்ல நெறையா வருதுங்க ஆனா வந்து என்ன ஃபேக்காவு நெறையா இருக்கு
ஃபேக் ஆமா ஓஸ் சொல்றது வந்து ட்ரை பண்றே இந்த கேப்சா என்ட்ரி அந்த மாதிரி எல்லா வருது இல்லயா
ஆமா
அது ஒன்னும் பெருசா வேலைக் ஆகல அவுங்க சொல்றாங்க ஆ எதோ ஒன்னு பண்ற மாதிரி இல்ல
அ ரைட்டிங் ஜாப் கூட இருக்கு யூட் மன் இந்த யூடியூப்ல வந்துட்டே இருக்கு நா கூட ட்ரை பண்ணி பாத்தே சரி அந்த மாறி எடுத்து பண்லாமா அப்டின்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொன் னாங்க அந்த மாறி ஒர்க்கெல்லா நம்ம கிட்ட வாங்கிட்டு யா ஃபேக் பண் ணிருவாங்க அமௌண்ட்டு நம்ம கிட் ட அவுங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லா கலெக்ட் பண்ணிக்குவாங்க கலெக்ட் பண்ணிட்டு ஒர்க் எல்லா வாங்கிருவாங்க வாங்கிட்டு அமௌண்ட் பே பண்ண மாட்டாங்க வராது அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
ம்
நா ட்ரை பண்ணி பாக்க லான்னு நெனைச்சே சேரி வீட்ல இருக்கறதுக்கு சும்மா இருக்கறதுக்கு ஒரு ட்ரை பண்லாமே ஒரு டூ ஹவர்ஸ் எல்லா கிடைக் கும் எனக்கு டைமு ஒன்னார் ஒன்னார்க்கு மேலயெல்லா கண்டிப்பா கெடைக்கும் வீட்டு வேலைக்கு போக கொழந்தைங்க பாக்குறதுப்போக கண்டிப்பா டூ ஹவர்ஸ்ல்லா கெடைக்கு
கெடைக்கும் உம்
உம் டிராயிங் பண்றது இங்க ஆரி ஒர்க் கு தையல் இந்த மாறில்லா பழகிக்கணும் அப்படிங்கிற ஆச இருக்கு
நீங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த ஒர்க்கல்லா
அதெல்லா தெரியாதுங்க பழகிக்கலா கொஞ்சோ இந்த யூடியூப்லல்லா பாத்து இந்த கட் பண்றதெல்லா தெரியு இந்த அந்த வல பின்றது கூடையெல்லா பின்னுவாங்க இல்லைங்
ஆ நா போடுவே நா கூட அது வந்து அந்த கூடை போட்றதுன்னா அந்த ஃபேக் தானே சொல்றீங்க ஒயர் ஃபேகு ஆ அது கொரோனோ டைம் நறைய ஃபேமஸ் ஆச்சு அது நானும் கத்துக்கிட்டே அந்த ஃபேக் வந்து போட்ணுன்னு எல்லா ஆச இல்ல ஃபேக் வீட்ல இருக்குமா சுத்தி சுத்தி பாப்பே இது எங்க ஸ்டாட் பண்ணி எங்க முடிச்சிருக்காங்க நம்மளுக்கு ஒன்னுமே புரியலையே அப் பிடி ஸ்டாட் பண்ணதுதா கத்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டே எப்டியோ ஒரு பத்து பன்னண்டு ஃபேக் போட்ருப்பே
பரவாயில்லைங்களே
ம்
பண்ணெண்டு பேக் போட்டு நீங்க வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டீங்களா இல்ல
போட்டு போட்டு எல்லாருக்கு குடுக்குறது அவ்வளவுதான் அக்கா வீட்டு ஒண்ணு, மாமா வீட்டுக்கு ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு ரெண்டு
ஆ எனக்கு வந்து அந்த பின்ரதெல்லா தெரியு அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்க அது மட்டும் எனக்கு தெரியாது ஏனா ஞாபகம் இல்ல பண்ண முடியல என்னால சரியா
கத்துக்கிட்டீன்னா அதுவு ஈசிதா அது உருட்டு கைப்படின்னு சொல்லுவாங்க ஆமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேரு இருக்கு நான் கூட போடுவேன் அந்த கிராஸ்கட் பேக் தான் போடுவேன்
சென்டர்ல அந்த டைமண்ட் சேப்ல அப்பறம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாறியெல்லா பண்ணி போடுவாங்க பாத்துருக்கே
ஆமா நல்லா இருக்கும் பேக் போடுற இன்ரெஸ்ட் எடுத்த போட்டுனே இருக்கலா
ஆமாங்க போட்டுட்டே இருக்க டக்கு டக்குன்னு அது சீக்கிரமா சேரி சேரி
ஆனா பெருசா அதுலெல்லா இன்கம்ல்லா எடுக்க முடியாது நம்மளோட ஒரு டைம் தா நம்மளுக்கு போர் அடிக்கு காம போகும் அது போடா போட்டா இன்டரஸ்ட்டா எடுத்துட்டே போகும் நமக்கு அவ்வளவுதான் மத்தபடி அது போட்டு நம்ம பேக் போட்டு கொடுத்தா யோன் பண்ண முடியாது வாங்கி ஆமா சேல் பண்ண ம் இப்ப ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடக்கு வாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அந்த பேக் நம்ம சேல் பண்றோனா கண்டிப்பா நம்ம த்ரீஹண்டரடச்சு அந்த பேக் அந்த ஒயர்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கணு
ஆமாங்க அதுக்கு வந்து எவ்வளவு ஹாவர்ஸ் நம்ம எடுத்துக்குறோ யூஸ் ஆகுது நம்மளுக்கு
ஒரு ஒரு பே ஒரு ஒரு ஒரு ஒரு ரூல் வயர் வந்து
ஆ பிப்டி ருபீஸ்ஸுங்களா ஒகே இப்ப வந்து ந நா யூஸ் பண்றப்ப வந்தீங்கன்னா தேர்ட்டி இந்த இவ்ளோ குள்ள இருந்துச்சுங்கா ஆ ஹா ஆமாங்க ஆமாங்க
அப்டியே டபுள் ஆயிடுச்சு
இப்பா
வாங்கனுனா த்ரீ ரோல் ஃபோர் ரோல் அந்த மாறி வாங்கணு ம் பேகுக்கே இப்போ த்ரீ ஹண்ட்ரட் விக்கணுனா ஃபைவ் ஹண்ட்ரடு வச்சா பேக் வாங்குவாங்கள யாராச்சு
கண்டிப்பா வாங் ஏங்க ஃபைவ் ஹண்டரட் போட்டு வாங்குறதுக்கு அத வாங்கி என்னங்க பண்ண போறோ ஆமாங்க ஆமாங்க அது நீட்டா இருக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீட்டா இருக்கணு உள்ளுகுள்ள பொருள் தெரிய கூடாது என்ன சொல்றது ஒயர் பேக் கொண்டு போறதுக்கு கொஞ்சோ யோசன பண்ணுவாங்க இங்
ஆமா ஆமா அதெல்லா நம்ம சின்ன பசங்கல்லா இருக்கு போது அந்த பேக் இருந்துச்சு தப்பா ஆட்டி எல்லா அவங்களே போட்டு அவங்களே வச்சுப்பாங்க வாங்க மாட்டாங்க நம்ம அத அப்டியே அத சேல் பண்ணணுனாலு நூரூபா தா அது மேல வச்சு வைக்க முடியு
கண்டிப்பா முடியல
ஆ அந்த நூறு ரூபாக்கு நம்ம ஒன் வீக் ஸ்பெண்ட் பண்ணணுமா கழுத்து வலிக்கு கை வலிக்கு
இந்த பூ வளைக்கு
ஆமா நா அத கத்துக்கணு கத்து வச்சுக்கலா சு சும்மா ஒரு டை பாஸ்க்கா அது கத்துக்கிட்டு மத்தபடி வேற எதுவு இல்ல அதால இப்பூட இன்ட்ரெஸ்ட் வருது செ சும்மா போடலாமே சும்மாதான இருக்கோ
நா அந்த மாரி போடலான்னு நெனைப்பே ஆனா அது வந்து காசு என்ன சொல்ல யூஸ் கெடையாது எங்க வீட்டுக்காரு சொல்லுவாரு அதெல்லா நீ எப்ப எப்டி பண்ணி அதெலல்லா உனக்கு ஒரு யூஸ் மே கெடையாது கம்முனு கெட அப்படிம்பாரு
அது என்னனா ந